ட்டு
எப்படி இருக்கீங்க மேடம்
அ சாப்டச்சுங்களா
சாப்பிட்டேன் மேடம் நீங்க சாப்பிட்டீங்களா மேடம்
வேல
ஸ்பெஷல்லலாம் ஒன்னும் இல்ல மேடம் இன்னைக்கு சாம்பார் சாதம் தான் வீட்டில் செஞ்சுருக்காங்க
சரி சரிங்க சார்
அவ்வளோதான் மேடம் சாம்பார் சாதம் கூட்டு பொரியல் ரசம் மேடம்
சரிங்க சார்
நீங்க மேடம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நானும் நார்மல் தான் சார் இன்னைக்கு டியூஸ்டேன்றதுனால நார்மல் என் பையன வேற கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவரு கத்தறாரு விளையாடிட்டு இருந்தாரு
ஓகே மேடம்
வெளியில மாமியார்கிட்ட விட்டுட்டு வந்தேன் சார்
ஓகே ஓகே மேடம் மேடம் நீங்க டியூஸ்டே அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருப்பீங்களா எப்பயுமே
இல்ல இல்லங்க சார் நான்வெஜ் மட்டும் சாப்பிட மாட்டோம் டியூஸ்டேல அவ்ளோதான்
ஓகே மேடம்
பாஸ்டிங் எல்லாம் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இருந்தேன் பட் இப்போ இல்ல சார்
ஓ ஓகே ஓகே மேடம்
ம் நான்வெஜ் மட்டும் சாப்பிடுறது சார் டியூஸ்டேல
ஓகே மேடம்
ம் அவ்ளோதான் சார் நார்மலாக ஃபுட்டு் சாப்பாடு ரசம் சாம்பார் ம் பீட்ரூட் பொரியல் அவ்ள தான்
ஓ ஓகே ஓகே மேடம் ஓகே இப்ப இன்னும் சாப்ட்டீங்களா இல்லையா மேடம்
இன்னு இல்லிங்க சார் இப்பதா எ பைய கம்முன்னு இல்ல விளையாடிட்ருக்கா கத்திட்டு சேரி நம்போ அவர கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்பறமா தா பொறுமையா எல்லா வேலயு முடிச்சுட்டுதா சார் சாப்புண்ணு
ஓகே மேடம் ஓகே மேடம் மத்ததென்ன மேடம் வீட்டு வேலல்லா முடிச்ட்டீங்ளா
எல்லா முடிஞ்சுது சார்
என்ன மேடம் வீட்ல என்னென்ன வேல மேடம் இருக்கு உங்குளுக்கு
துணி தொவைக்கிறது துணி மெஷின்ல போட்டுடுவே அது எடுத் து ஒணத்தணு மடிச்சு வைக்கணு சமான் வளக்கணு வீடு பெறுக்கணு தொடைக்கணு
ஓகே மேடம்
ம் எல்லா இவ்ளோ வேல இருக்கு சார் ஆனா எல்லாரையு சொல்ற வார்த்த சும்மாதான இருக்க வீட்ல அப்டின்னு
ஓகே மேடம்
இவ்ளோ வேல செய்யறது தெரியாது சும்மாதான இருக்கே அப்பிடின்னிறது
ஓகே ஓகே மேடம்
அ கொழந்தையு பாத்துக்கிட்டு வீட்டு வேலையு செஞ்சுக்கிட்டு எவ்ளோ கஷ்டோ அப்டின்றது ஒரு நாள் இருந்து செஞ்சு பாத்தாதா தெரியு
யா ஐ அண்டர்ஸ்சுட் மேடம்
சொல்றத்துக்கு ஈஸியா சொல்லிட்டு போய்ட்றாங்க
ஓ ஆமாம் மேடம் அது என்னமோ சரிதா அவுங்கவுங்க எடத்துலருந்து அவுங்கவுங்களுக் அவுங்கவுங்க செஞ்சாதா மே டம் தெரியு அந்த வேல எவ்ளோ கஷ்டோனு சொல்லிட்டு ஆமா மேடம்
ட்டுங்குறாங்களே வீட்ல சும்மா தான இருக்க செய்யறத்துக்கென்ன இதை பண்றத்துக்கு என்ன அத பண்றத்துக் கென்னா அப்டின்னா கேக்குறாங்க
ஓகே மேடம் மேடம் நீங்க அ இப்ப மிஷின்ல போட்டு துணி எத்துட்டீங்க அப்டின்னா எங்கே மேடம் கீழே ஒணத்துறது த்துக்கு மேல மொ மொட்ட மாடிலா இருக்கா இல்ல எப்டி மேடம்
இருக்கு சார் மூணாவுது மாடி போனும்
ஓகே மேடம் அங்க போய் காயப்போடுவீங்களா துணிய
ஆமா ஆமாங் சார் நானா எடுத்துடு போய் தா ஒணத்துணு
சேரிங்க மேடம் ஓகே மேடம் என்
இப்பதா வந்தாங்க வேலையிலருந்து மாமியாருங்க ரெண்டு பேரு அவரு ஹஸ்பண்ட் ஒர்க் போய்ட்ருக்குறாரு சோ நம்ப தான சார் செஞ்சாகணு அவுங்களு வயசானவங்க
கரெட் மேடம்
ம் ம் நம்பதா செய்ணு
ஓ ஓகே அவுங்க என்ன ஏஜ் மேடம் ஆகு அவுங்குளுக்கு என்ன வயசாகு
ஆமாங்க சார்
ஓகே மேடம் அவுங்க ரெண்டு பேருமே வயசானவங்களா ஏஜ் டு
ஆமா ஆமாங் சார் என்னோட மாமியாரு பெரிய மாமியார் ரெண்டு பேரு வயசுனாங்க தா
இந்த ஏஜ்லயு அவுங்க வேலக்கி போறாங்களா மேடம்
ஆமா ஆமாங் சார் என்ன பண்றது நானு ஒரு வேலைக் போயிட்டே அப்டின்னா அவுங்க கொஞ்சோ வீட்ல ரெஸ் ட் எடுப்பாங்க
ஓகே மேடம்
கொழந்தய பாத்துட்டு இப்ப நானு ஒர்க் போறதில்ல கொழந்த கூட இருக்கே அப்டின்னுட்டு அவுங்கதா போயிட்டு
ஓகே மேடம் ஓகே ஓகே மேடம்
ம்
ஓ இப்ப அவங்கதா இப்ப நீங்கதா ரெஸ்பான்சிபிலிட்டி
ஆ அப்படில்லா இல்ல சரர்
ஓகே மேடம்
ம்
சரிங்க மேடம்
போறது செய்யறது அவங்க எப்ப வந்து பத்துக்கலாமோ அப்படின் வராங்க அப்பதா நம்ம கொழந்தைய பாத்துக்கோனா அவங்களுக்கு ஒரு டைம் இல்ல ஒரு டைம் டென்ஷன் ஆகு என்னாடா இப்பதா வந்தோ நம்ம படுக்கறதுக்கு இல்லையேன்னு இருக்கு
ஆமா மேடம் கரெக்ட்டுதா
ம் அவங்களுக்கு ரெஸ்ட்டு குடுக்கலாமே நம்மங்க வீட்டு வேல செஞ்சுட்டு நம்மோ கொழந்தைய பாத்துட்டு நம்பளுக்கு ரெஸ்ட் இல்லாமதா இருக்கு
ம் ம் ஆமா மேடம்
ஆ அவங்க சரி நான் அப்படியே கொழந்தை முழிச்சுட்ருந்தாலு நானே பாத்துக்கறது உள்ள ரூம்ல செரி அவங்க துங்கட்டு அப்டின்னு விட்டர்றது
ஓகே மேடம் ஓ கொழ்ந்தை இப்ப எத்தன கொழ்ந்தை எவ்ள நேர மேடம் துங்கறா டெய்லியு
ஒரு த்ரீ ஹவர்ஸ் இப்போ டுவெல்வ் ஓ கிளாக் போட்டே அப்படின்னா த்ரீ ஓ கிளாக் வரைக்கு தூங்குனா அவ பாட்னு எழுந்து நல்லா ஆக்டிவா விளையாடிட்ருப்பா சார் அதுக்கு மேல இல்ல அப்டின்னா தா வந்து நடுவுல எந்திரிச்சுட்டாரு அப்படின்னா ரொம்ப கஷ்ட அழுதுட் டே இருப்பாரு எதுக்கு அழுவுறா ஏ அழுவுறானே தெரியாம
ஓகே மேடம்
ம் பின்னாடியே சுத்திட்ருப்பா என்ன விடாம அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லா இருக்கு சார் கொழந்தைய வளக்கறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்ட ஆ அவங்க கைல இருந்து ஒண்ண வாங் க முடியாது அவங்க என்ன திங்ஸ் யூஸ் பண்றாங்களோ அத நம்ம கேக்கக்கூடாது வாங்கக்கூடாது இல்லன்னா பத்து வீடு கேக்குற மாதிரி கத்துறது
ஓஹோ ஆமாங்க ம்
பிகில் பிகிலே விசிலே தேவ இல்ல சார் இவங்களே போது அந்த அளவுக்கு கத்துவாரு
ஓஹோ அப்படிங்ளா அந்த அளவுக்கு சவுண்ட் போடுவாரா அவரு
கால் வேற வந்துடுச்சு இப்பவே நடக்க ஆரம்பிச்சுட்டாரு இன்னு கைலயே புடிக்க முடியல நம்மளுக்கு தெரியாத சின்ன சின்ன பொருள் கீழ என்ன இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத கூட அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எடுத்து வாயில போட்டுக்கிறா
ஆமா மேடம் இப்ப இருக்க கொழந்தைங்களா கொஞ்ச உஷாரா பாத்துக்கணு மேடம் இல்லன்னா அவங்க சின்ன கேப் கெடைச்சா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது மேடம்
ம்
ம் ஏனா
அப்படிதா சார் இருக்கே நான் இருக்கேன்னா இல்லையா நா பாக்குறேனா பாக்கலையான் பாத்துட்டு எடுத்து போட்டுக்கறது
ஓகே மேடம் எதுக்கு நீங்க எப்பயுமே கொஞ்ச கூடவே இருங்க மேடம் இல்ல கொழந்தைய உங்க பக்கதுலேய வெச்சுக்கோங்க மேடம் எப்பயுமே
ஆ சரி சரிங்க சார்
ஓகேங் மேடம் இப்ப எங்க மேடம் வெளையாடிட்ருக்காரா ஓஹோ ஓகே மேடம்
ம் ஆமாம்மாங் சார் ஏன்னா இப்ப அவுங்களும் ரெண்டு பேருமே வயசானாவங்க மாமியாருங்க அவுங்களு அவுங்க பின்னாடி ஓட முடியாது அவுங்கள சொல்லி எந்த தப் பு இல்ல ம் அவுங்க முடிஞ்ச வரைக் பாத்துக்குறாங்க முடியிலேன்றப்போ அவுங்களு என்ன ரீப்லே பண்ணுவாங்க
சரிங்க மேடம் மேடம் இப்போ என்ன பண்றாரு மேடம் கொழந்த
கொழந்த வெளியே விளையாடிட்டு இருக்கா சார் மாமியார்கிட்ட
ஓகே மேடம் ஆ இப்ப இப்ப எந்த ஒரு பிரச்சனையு இல்லையா மேடம் உங்களுக்கு ஃப்ரீயா இப்போ நீங்க ஃப்ரீயா ஒர்க் பண்லாமா இல்ல அப்போ கூட நீங்க வேணுன் சொல்லிட்டு கேப்பாரா கொழந்த
இல்ல இல்லங் சார் ஃப்ரீயா பண்லா
செரிங்க மேடம் ஓகே
ம் மத்தபடி வேற எதுவு இல்லங் சார் ஆனா இந்த கொழந்த இருக்கிற வீட்ல எப்ப பாத்தாலு கூச்சல் ஆனா நல்லா இருக்கூ அதுங்க தூங்கிட்டா எப்ப எழுவோ அப்டின்ட்டு பாத்து ட்ருப்போ அய்யோ எழுந்துட்ட இன்னு கொஞ்ச நேரொ தூங்கிருக்லாமே எழுந்துட்டானே கத்திட்டே இருக்கானே அப்டின்ட்டு
ஆமா மேடம் கரெட்டு தான் ஏன்னா கொழந்தைங்க
எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்டு வீட்ல அவுங்க பாப்பாக்கு டூ இயர்ஸ் ஆகுதா அவுங்க வீட் ட்ல வந்து பாப்பா நைட்ல தூங்கி எழுந்து விளாடுவாங்க நடுவுல நைட்லலா அப்போ ஸ்டிக்கர்ஸ் வாங்கி இந்த கட்டிலல்லா ஒட்டி வச்சிருக்காங்க
ம்
அந்த க ஸ்டிக்கர்ஸ எடுத்து எப்பிடி ஒட்றது றது எங்க ஒட்றதுன் தெரியாம மூக்ல ஓட்டிட்டு இருக்றாங்க அது ரெண்டு ஸ்டிக்கர்ஸ் நல்லா மூக்குள்ள போயிட்ருக்கு அதுக்கப்றோ அவுங்க அப்பாவ அந்தஅக்கா என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட எழுப்பி இந்த மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணி மூக்ல பிளட் எல்லா வர ஆரம்பிச்சுட்ருக்கு
சரிங்க மேடம்
ட்ரை பண்ணி என் ஃப்ரெண்டு ரொம்ப பயந்துட்டு அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க ஆ ஒரு ஸ்டிக்கர் எப்டியோ வந்துடுச்சு இவுங்க அந்த பாப்பா அழுறத பாத்து என் ஃப்ரெண்ட் அழுது ஆ நீ பயப்படாத அப்டின்னு அவுங்க சொல்லி நீ அழுதினா பாப்பா இன்னு பயப்படுவா நீ அழுவாத அப்டின்ட்டு அவுங்க சொல்லி அ அழுதானா மூச்சு இழுக் க்கும் போது மண்டைக்கி ஏறிடு அப்டின்ட்டு அவுங்க சொல்லி இது பண்ணி பா பா பா முடியில அவ சொல்றப்பவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார்
கொஞ்ச கொ கொழந்தைங்கள அந்த மாரி டைம்ல நம்ம கொஞ்ச ஜாக்ரதயா பாத்தக்குணு மேடம்
ஆமா ஆமாங் சார் நைட்ல அய்யோ நம்ப தூங்கிடுவோ நம்மளுக்கு முடில அப்டின்ட்டு நம்ம கொஞ்ச கேர்லஸா தூங்கிட்டா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டினே தெரில
சரிதா மேம்
அதுக்கே அவ்வளோ உஷாரா பாத்துக்கறது சார் நானு
நடுல நானே என்னயுமே தூங்கிட்டா கூட ஐயோ கொழந்த எங்க தூங்கிட்ருக்கா கீழ விழுந்துருவானோ அப்டியா இப்படி இப்படி திரும்புவானா அப்படி திரும்புவானா
இது பண்ணுவானா அத பண்ணுவானா அப்படின்ற ஒரு பயத்திலயே தூங்கிட்டு இருக்கு சரி இப்போ அவங்களுக்கு வாய் வந்துடுச்சுன்னா பரவாயில்ல சொல்ல ஆரம்பிச்சடுவாங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு இதுதா பிரச்சனை இது முடியல அது முடியல அப்டின்னுட்டு அவங்க பேசுறவரைக்கு கொஞ்சம் கஷ்ட தா சார்
கரெக்டு தா மேடம் ஆ மேடம் அவங்க பேசுறதுக்கு கொஞ்ச கஷ்டம தா
இதோட நெலமையே இதுதா சார் ரொம்ப உஷாரா பாத்துக்கணு கவனமா பாத்துக்கணு இல்ல எந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்ற ஒரு பயத்தோடவே சுத்திட்டு இருப்
ஆமா மேடம் கொஞ்ச கூடுவே இருங்க மேடம் கொழந்தை கூடுவே எப்பயு
கூடவேதா சார் இருக்கே உஷாரா பாத்துக்கணு அப்டின்ற ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கு ஆ எப்டி சொல்றதுன்னா அந்த உடம்பு அவனுக்கு கொஞ்சம் பிக் க்காயிட்டு அவ வந்து பொழச்சு வந்தா
ஓகே மேடம்
அதனால கொஞ்ச ரொம்பவே உஷாரா தா சார் பாத்துக்கறே
ஓகே மேடம் ஓகே மேடம்
ம்
டேக் கேர் மேடம்
சரி சரிங்க சார்
சரிங்க மேடம் ஆ இன்னு இல்ல மேடம் இதுக்கு மேலே தா சாப்பிடணு மேடம்
ஏ சார்
இல்ல மேடம் இதுக்கு மேலதா சாப்பிடணு மேடம் இருங்க மேடம் எனக்கு இன்னொரு லைன்ல இன்னொரு கால் வருது ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ